அஹ
ஆஹ் வணக்கம் சிஸ்டர்
நல்லா ரிக்கீங்ளா
நல்லா ருக்கே நீங்க எப்படிருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
யா ஹம் அப்றோ வேற என்ன சீரியல்ஸ் பாப்பீங்க நீங்
அஹ் வேற எதுவும் இல்லங்க இப்ப அழகே அழகு சீரியல் நீங்க அத பாத்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவீங்கங்க
அப்பிடியா ஓகே ஓகே நால்ல பாக்கல அது ஏதோ அந்த மாமியார் அந்த ரெண்டு கோசிஸ்டர்ஸ் மாதிரி வராங்க
ஆமாங்க கோ சிஸ்டர்ஸ் வந்து ஹாப்பிய தா இருக் இருக்காங்க அவங்கல்லாம் ப்ராப்ளம் இல்ல கோ சிஸ்டர்ஸ் ஹாப்பியா தா இருக்காங்க அவங்க மாமியார் மாமனார் அந்த வீட்டில் வந்து மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு பாாருங்க
சரி ஆஹ்
அள்ளிச்சாட்டியம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க
அப்பா எப்டி பெரிய பையனா
இல்லங்க வீட்டோட மாப்ல பெரிய பைய வந்து ரோ ஆமா ரெண்டு மருமகங்கங்க ரெண்டு பைய ரெண்டு மருப்பு ஒரு பொண்ணு வந்து கல்யாண பண்ணி குடுத்துருக்காங்க அந்த மாப்ள இருக்காப்டி அவு அவுரு தா வந்து இவங்க ஓல் அவவுசோட கண்ட்ரோலே அவுரு கையில இருக்குங்க
ஃப்ரண்ட இருக்கு கத பாத்தா தெரியு நினைக்கிற ஆம்பல பசங்க போல இருக்கு ரெண்டு மருமக இருக்காங்க அப்படின்னு நெனச்சா இப்போ ஒரு பொண்ணு அதுக்கு ஒரு பையன் ஆஹ் ஹஸ்பண்ட் வேறையா
ஆமாங்க அவர் வந்து என்னன்னா சின்ன சின்ன விஷயம் கூட அவரோட கண்ட்ரோல்லல தான் இந்த வீடு இருக்கணுனு நினைக்கிறாரு அவுரு என்ன சொல்றாரோ அததான் வந்து இந்த வீட்ல இருக்கிற மாமியார் மாமனாரும் வந்து கேக்குறாங்க
ஓ ஓகே ம்ம்
பெ பெரிய மருமக வந்து பெருசா படிக்க கிடையாது ஆஹ் அவரும் பெரிய மா பெரிய பையன் வந்து எது சொன்னாலும் அம்மா அப்பா சொல்றத கேட்டுட்டு போயி்டறாங்க இப்ப வந்து இந்த செக கேண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்க மட்டுும்்தான் லெக்சராக இருக்கு இருக்காங்க அவங்க மட்டும் இப்ப எதிர்த்து ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து எல்லாருக்கும் இருக்கு டேட்டிங்கா இருக்கு
உம் யாரா ஒருர்த்தர் பேசி தான ஆகனும்
கண்டிப்பா ஆஹ் இப்ப ந ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள நடக்கற ஸ்டோரி மாதிரியே அது ஆஹ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கவ வேண்டியதுதான்
ஓகே ஓகே உஹம் ஐந்த
புரியல நம ஊருங்க இப்போ உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க தண்ணி இருக்கு ஆஹ் தண்ணி இருக்கு கிட்டத்த எடுத்து குடிக்கக் கூடாதுங்களா மாமியார் மாமனாரு
இது என்னதா பின்னா குடிக்காம என்ன பண்ணுவாங்க
குடிக்கலாம் இல்லலைங்களா மலரே மலரேன்னு கூப்பிடுவாங்கங்க
உம்
அவங்க கிச்சன்ல வேலையா இருந்தாலோ துணி துவைச்சிட்டு இருந்தாலோ இல்ல மாப் பண்ணிட்டு இருந்தாலோ பெருக்கிட்டு இருந்தாலோ போட்டுட்டு ஓடி வந்த அடுத்த செகண்ட் நீங்க நிக்கணும் என்னன்னு கேட்டா அந்த தண்ணி எடுத்து கையில குடு அப்படின்னு கேக்குறாங்கங்க
ஐயய்ஐயோ இதெல்லாம் பார்த்தேன் எனக்கு ரத்த கொதிப்பே வந்துருமே தீப அப்படியே ரைஸ் ஆய்டும் நினைக்கிறேன் சீரியஸ்லி இந்த மாதிரி கூட இன்னும் இந்த காலத்துல எடுத்துட்டு இருக்கங்களா என்ன சீரியல்
ஆமாங்க அந்த அந்த தண்ணி எடுத்து கையில கொடுக்கணுங்க அது குடிச்சு முடிச்சாங்கா வாங்கி எ அந்த இருந்து எடத்த வெக்கணு
அப்பா உம்
ஆஹ் அது வந்து பாக்கும் சொல்லுங்க
அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க இதெல்லா பாத்துக்ட்டு
அவரு வயசானவங்க எவ்வளவு நாளைக்கு நம்ப கூட இருக்க போறாங்க செஞ்சிருப்பா செஞ்சிருப்பா அப்படிங்கறாங்க அவங்க ஹஸ்பண்டோட இ இதனால இவங்களு‌ பண்ணிட்ருக்காங்க இவங்க வந்து இவ்ளோ நாள் வந்து அவங்களுக்கு பெருசா தெரியல அவங்களோட செக்கேண்ட் அவங்க மச்சினருக்கு கல்யாண ஆனதுக்கப்புறோ அவங்க வந்து ஏ நீங்க இதெல்லா செய்யிறீங்க செய்றீங்கன்ட்டு அவங்க கோ சிஸ்டர் கேட்கு போதுதா ஓ இதெல்லா நம்ப செய் கூடாதோனு சொல்ட்டு அவங்க ரியலைஸ் ஆகறாங்க அதுவரையிலு செஞ்சிட்டு இருந்தவங்க இப்ப ஏ நா செய்ணுன் சொல்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பொலம்ப ஆரம்பிக்கிறாங்க
ஓகே ஓகே
இப்பதா கொஞ்ச ஓர்ரளவா அவங்க வந்து தெளிவாயிருக்காங்க
சரி சரி நல்லது தான யாரா ஒருத்தர் வந்து சேஞ்ச் பண்றதுக்காக வந்தா ங்களே
இல்லங்க அவங்கள தெளிவாக்குறாங்கன் தெரிஞ்சதுனால தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ வந்து பண்ணா எங்க அம்மா அப்பாக்கு நீயு பண்ணா பண்ணு பண்ணாட்டிப்போ அப்படின் சொல்லிட்டு வெளிய அனுப்பிறாரு
ஐயியோ ஆஹ் இப்போ அத நடந்துட்ருக்கா ஃபர்ஸ்ட் ஓ மருமகள வெளியனுப்பிட்டாங்க
மக வெளில போயிட்டாங்க
ஓ அவ ஓகே ஓகே புரியுது ம்
துருறாங்க இல்லலைங்களா எல்லாரு ஐயோ நீங்க இது பண்ணாதீங்க இது பண்ணுங்கன்னு சொல்ல துறதுனால வந்து அவங் களுக்கு வந்து அது இரிட்டேட்டிங்கா இருக்கு
ஓகே ஓகே ஆஹ்
அவங்க பொண்ணு இருக்கில்லலைங்களா அந்த பொண்ணு கூட மருமகளுக்கு சப்போட்டு தா ஒண்ணு பெருசா அண்ணே அண்ண நல்லா இருக்கணும் அண்ணி நல்லாக்குனும்னு நினைக்க க்கறாங்க நம்ம அண்ணனை நமக்கு எல்லா செலவையும் பெரிய பையன் தான் பாக்கணுமாங்க
ஐயோ இது என்னது இது ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் பண்ணனும்
இல்ல எல்லாமே வந்து பெரிய பையன் தான் பாக்கணுமா இன்னொரு விஷயம் என்ன பண்ணிடுவாரு அவரு அவர் பேங்க்ல ஒர்க் பண்றாரு பேங்க் எம் ஆயி ஆ அவரு வந்து என்ன பண்ண ட்ராருன்னா ப்ரமோஷன் வந்தத வந்து சொல்லாம விட்டறாரு
ம்
தெரியும் வீட்ல அவங் ஒய்ஃபுக்கு தெரியு அவங்க சிஸ்டர்க் தெரியு ஆ ஆனா வந்து சேல்ரி அதிகம் ஆகிட்ச்சுனா அந்த அமௌண்ட்டையு இங்கே போட சொல்லுவாங்கல்லே யா வீட்டுக்கே செலவு பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால்ல வேண் டா அப்டின் சொல்லிட்டு ஆம் சொல்லாம இருப் பாங்க மறைச்சிருவாங்க இது எப்டியோ நம்ம அப் புள்ளைக்கு தெரிஞ்சிரு ஆஹ் வெளில போகும்போது ஒருத்தங்க வந்து அ இவரு உங்க வெ உங்க மச்சாந்தானப்பா அ இவர்கிட்ட கொஞ்சொ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க இப்ப இவர் வந்து லோன் செக்க்ஷனுக்கு அப்பா அப்பாயண்ட் பண்ணிருக்காங்க எனக்கு ஒரு லோன் சாங்ஷன் டென் ஆகணு நீங்க அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அந்த லோன வந்து வாங்கி குடுங்க அப்டின்னு சொல்ட்டு சொல்லிடுவாரு என்ன சொல்றீங்க அவரு சாதாரண க்ளர்க்கு தான அவர்கிட்ட எதுக்கு நீங்க போய் ரெக்கமண்ட் பண்ண சொல்றீங்கன்னு சொல்ட்டு அந்த மாப்ள கேப் ப்பாப்பிடி இல்லங்க ஏ உங்களுக்கு தெரியாதா அவரு ப்ரொமோஷன் வந்துருச்
ம் ம்
ட்டு சொல்லிவிடு இல்ல எல்லாமே நா பாத்த பேங்குக்கு போன நா அங்க எல்லாமே பண்ண ஆ அப்ப வந்து இவரு தா லோன் செக்க்ஷன பாத்துட்டுருக்கிறாரு கிட்டத்தட்ட மேனேஜ்ர் போல இருக்காரு அப்டின்னு சொல்ட்டு சொல்லிடுவாரு அவர் சரி இவ் இந்த ஆல் வந்து டவுட்டா பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கே்பாங்க ஆ அவர் பேர சொல்லி கேப்பாங்க அவரு வந்து சும்மா கிளர்க்கு தான அப்டின்னா இல்ல இல்லங்க ப்ரொமோஷன் கெடைச்சிருச்சு அவர் அசிஸ்டன் மேனேஜரு பிளஸ் வந்து இப்ப லோன் செக்க்ஷன அவர தான் பாத்துட்டுருக்காரு அப்டின்னு சொல்ட்டு சொல்லிடுவாங்க இவருக்கு அப்டியே ரத்த கோதிப்பு வந்துருங்க வந்து அவ்ங்க ஒய்ஃப் கிட்ட கேப்பாங்க அவங்க ஒய்ஃப்க்கு ஆக்சுவலீ தெரியு ஆனா அது வந்து சமாலிச்சோ இல்லையே ப்ரமோஷன் வந்துடுச்சா அண்ண சொல்லவே இல்லயே அவ வந்துருந்தா எங்க்கிட்ட சொல்லியிருக் க்குமே ஏன் சொல்லே இல்ல அப்டின்ற மாதிரி ஒரு ட்ராமாவ போட்டு அத அப்டிஇப்டி தோச வேணுமா உங்ளுக்கு இது வேணுமா அது வேணுமாண் சொல்ட்டு அப்டே அக்ட்டு குடுதுடு அப்டியே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆ ஆயிடுவாங்க அடுத்த நாளு தூக்கமே வராதுங்க அவுருக்கு அடுத்தநாள் காலையில எழுந்துட் சொன்னே வாங்க அம்மா வீட்டுக்கு கெளம்பலா அப்டின்னு சொல்டு போயிடுவாரு என்ன எல்லாரும் முன்னாடியும் இத ரிவல் பண்ணனும் மாமனார் வந்து சண்ட போடணோ பெருசா வீட்ல ஏதாவது ஆகணோ அத நம்ம பாக்கணோ அப்டின் பாக்குற மாதிரி இவரு கெளம்பி
ஓகே ஓகே ஆ
போயிட்டு சொல்லுவாரு வீட்ல அ சொல்லிட்டு இது பண்ணுவாரு இந்த மாதிரி அ ஏமாம்மா இந்த மாரி ப்ரொமோஷன் வந்ததை உங்ககிட்ட சொன்னாங்களா அப்டின்னு சொல்லி கேப்பாரு முன்னாடியும் கூப்ட்டு வெச்சு ட்டு அதுக்குள்ள என்ன பண்ணுவோ அவுங்க தங்கச்சி போயிட்டு அவுங்க அண்ணி கிட்சேன்ல இருப்பாங்க அவங்க அண்ணிக்கிட்ட அலாட் பண்ணிடோ அய்யோ எ ஹஸ்பன்டுக்கு இந்த மாரி விஷயோ தெரிஞ்சிடுச்சி நீங்க அண்ண கிட்ட போயிட்டு எப் எதையசும் ஒண்ணு பண்ணிடுங்க அத வச்சு பிரச்சனை பண்றதுக்காக தா வந்திருக்காரு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஆஹ் அவு உடனே செரி அப்டின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ஆஹ் போயிட்டு இவ அவர் ரெடி ஆயிட்டு இருப்பாப்டி அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அத வச்சு பிரச்சன பண்ணதா வந்திருக்காங்க நீங்க எப்டியாச்சும்னும் சமாளிச்சுக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி எப்டி சமாளிக்கிறது அவரு கொஞ்ச இன்னெசென்ட் தனாலு வீட்டோட செலவு எல்லாத்தையு தாங்கும்போதே தெரியலிங்களா அவரு கொஞ்சோ ஒரு அம் அம்மாப்பாவை எதித்து பேசுறதுக்கு மத்தவங்கள எதித்து பேசுறதுக்குெல்லா கொஞ்ச பயப்படுற ஒரு ஆளு ஹ்ம் என்னடா பண்றது அப்டின்னு சொல்லிட்டு யோசச்சுக்கிட்டே வரும்போது ப்ரமோஷன் கெடைச்சி இது இன்னு லெட்டர் வரல அத் லெட்டர் வந்ததுன்னா சொல்லலா அப்டின்ற மாதிரி அவுரு எடுத்து போயிடுவாரு உடனே அவன் ஒய்ஃப் இப்புவு தெரியாதமாரி ஆக்ட் குடுத்துருவாக அய்யயோ ப்ரோமோஷன் வந்துருச்சா எப்போ வந்து சி கங்கராச்சிங்க அப்டின்னு சொல் சொல்லிடுவாங்க அவுங்க தங்கச்சியு ஓடி வந்து என தெரிஞ்சிருச்சு இல்லையா இவுங்க முழி முழிக்கக் கூடாதுன்றக்காக இந்த மாரி ஒரு டிராமாவ கிரியேட் பண்ணிடுவாங்க ஆஹ் கிரியேட் பண்ணிட் இது பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க நடுல வீட்ல போய் அவர் பெரிய பிரச்சன பண்ணனும் நினைச்சிட்டு வந்த இது வேற மாதிரி ஆயிடுச்சு சே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு அப்படியே அத தாங்க முடியாதுங்க எப்படி இங்க ஹாப்பியா இருக்கு தாங்க நம்ம வேற மாதிரி நினைச்சிட்டு வந்தோம் இது எப்படி வேற மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி அவரு முடிஞ்சிச்சா பேசி முடிச்சிடிங்களா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கூப்பிட்டு போயிடுவேன் என்ன இங்க ஒரே சிரிப்பு யாரும் சிரிக்கக் கூடாதுங்க பேசக் கூடாது ஆஹ் இப்படி ஆஹ் இப்படிதான் இருக்கணும் ஹ் பொம்புலண்ணா இப்படிதான் இருக்கணும் ஆம்பளண்ண இப்படிதான் இருக்கணும் கோடு போடணும் ரோடு போடணும் இது எல்லாத்தையும் வந்து ஆஹ் அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு
ஓ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் செட்டே ஆகாது இந்த அதான் தான் இந்த சிறகடிக்கஆசையிலயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாம் நம்மளால பா பாக்கவே முடியல எப்படிடா இப்படி கூட இருப்பாங்களா அத யாரும் மாத்த மாட்டாங்க யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க கேட்டாலும் அப்புற திருப்ப அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பியும் ஓகே நார்மல் லைஃப் திருப்பி ஓட வேண்டியதான் அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறது
இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா அத விட மோசமா இருக்குங்க
ஓகே
ஆஹ் அதுலயா மாமனார் வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறாரு அந்த மீனா கேரக்டருக்கு
உம்
இதுல வந்து மாமனாரும் அஹ் சப்போர்ட்டிவ் கிடையாது மாமியாரும் சப்போர்ட்டிவா இல்ல
அப்பா ரெண்டு பேரும்
சேர்ந்து பண் அதுதான் அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி அவங்க அவங்க வீட்டில் வசதி இல்லைன்றக்காகவேங்க ஆஹ் இதுவும் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த வசதி இல்லென்ற பாயிண்ட் வச்சேதான் இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க
அப்பா உம்
அது வந்து ஒரு மாறி இருக்குங்க
தெரியல விஜய் டிவில இருக்கிற டைரக்டர்ஸ்க்குல்லாம் இந்த மாதிரி தான் தோணும் போல இருக்கு
தோணுமா இல்ல அவங்க லைஃப்ல வேற யாராவது அனுபவிச்சிருக்காங்களா அத அவங்க பாத்துருக்காங்களா
ம்பி இருக்கலாம் ஏதாவது யுனிக்கா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அங்கங்க இருக்கோல அத வெச்சி சரி இந்த மாதிரி போட்டாதான் நம்ம வந்து ந்துட்டு நம்மாளுங்கல்லா பாப்பாங்க
ஆஹா இ அதுதா அதுதா ஏன்னா லைஃப்ப வந்து கொஞ்ச கஷ்டப்படுற ஸ்டோரிஸ் எதோ யாருமே பாக்க விரபுறோம்ல ஹாப்பியா போறத வந்து யா யாருமே நனைச்சுக் கூட பாக்குறது இல்லல்ல
ஏனா வந்துட்டு மெயினா அந்த லேடிஸ்ஸதான அட்ராக் பண்ணனும் எங்குளுக் கு நம்மல்லா நம்ம ஒரு ஏஜ் ஜ்சுல குரு ஏஜ் குரூப்புல இருக்கவங்க சின்ன பசங்க அவுங்குல்லா வந்துட்டு நம்ம இந்த சீரீஸ் மாரி பாத்தறோ பட் இவுங்க எல்லா வந்துட் அந்த லேட் டீசா இருக்குறங்க கொஞ்ஞோ வயிசானவங்குன்னா வந்துட்டு இந்த மாரிதா பாக்க விரும்புறாங்க சோற அந்த மாரி சொல்லிட் ட்டு எடுக்குறாங்க போல இருக்கு
என்னவோங்க ஆஹ சேரிங்க சேரிங்க ஓக்கேங்க நன்றிங்க நன்றிங்க